ஹலோ
சொல்லுங்கப்பா என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன ரொம்ப நாள் ஆச்சு கால் பண்ணி
ஆ ஹ ஒண்ணுல்ல ந நம்பர் ஏதுங்க போனு ரிப்பேராயிட்டு மறுபடியு புது போன் வாங்குனே செ அதுல எந்த நம்பருமே இல்ல அதா செரி ஞாபக உள்ள நம்பர் மட்டு அப்டியெல்லா சேவ் பண்ணி வச்சுட்டே இப்ப யாராவது போன் பண்ணா அப்டியே அவுங்க நேம் சேவ் பண்ணி அப்டியே வச்சுட்ருக்கே
செரி செரிப்பா என்ன பண் அப்டிங்க சாப்ட்டீங்களா என்ன சமச்சீங்க
பத்தம் பழ இப்பதா முருங்கக்கா இந்த பலாப்பல கொட்ட இருக்குல்ல
ஆமாப்பா
முருங்கக்கா சுண்டக்கா எல்லா போட்டு சாம்பார் வச்சே
ஓகே ஓகே ஓகே
ஆமா
பசங்க சாப்ட்டாங்களா
ஆமா சாப்புட்டு எல்லா ஸ்கூல் கெளம்புனாங்க சரி எங்க வீட்லயு இப்பதா கெளம்புனாங்க சரி நா இந்த வீட்ட சுத்தியு கொஞ்சோ ரொம்ப இதாருக் கல செடிகள் நறைய வந்துட்ருக்குது இந்த பாம்பு ஏதாவது வந்து சேந்துக்குச்சுன்னா அது ரொம்ப ப்ரெச்சனையா போயிடு அதா இதெல்லா க்ளீன் பண்லான் சொல்லீட்டு இப்பதா வந்து வெளிய உக்காந்திருக்க நீங்க ஃபோன் பண்ணீங்க
அப்புடியா என்னா பண்ணுவீங்க அந் செடியெல்லா
அது வந்து அப்டியே க்ளீன் பண்றதுனா ரொம்ப கஷ்டோ சர் அதான் நேத்து இங்க லேசா மழ வந்துச்சி ஆஹ் நெலோ ஈரோ இருக்குது அதுனால அது மேல இந்த பெரிய பெரிய செடியெல்லா இருக்குல்ல அத மட்டு அப்டியே கட் பண்ணி விட்டுட்டு அது மேலயே அப்டியே மருந்து களமருந்து அ தெளிச்சு வுட்ரலா அப்டின் சொல்லிட்டு எல்லா எடுத்து ரெடியா வெச்சிருக்க அதெலாப்ப தெளிக்கணு ஆமாம்ப்பா ஆமா நீங்க உங்க வீட்ட சுத்தியு எப்டி பா பா க்ளீன் பண்ணுவீங்க
ஆஹ எங்க வீட்டு சுத்தி அந்த சிமெண்ட்ட போட்டாருப்பா அதுனால அந்த மாரி செடி வராது அஹ் அதா பெரிய பெரிய மரோ இருக்கதுனால நெழல்தான இருக்குது களச்செடி வராது ரொம்போ நம்ப வீட்டே சுத்திலா அதுல்லா அம்மா வீட்லதா நறையிருக்கு நீங்க சொன்ன மாரி பாம்புலா இருக்கு பாத்து போய் பண்ணுங்க
என்ன ஒரு பயோனாக்க மருந்தடிக்கிறதுக்கு எல்லா ரெடியா வெச்சிருக்க அடிக்கலாமா வேணாமான்னு யோ யோசன வேற இருக்குது நா என்ன பண்லானு சொல்ட்டே ஆமா ஊர்ல இந்த மருந்தடிச்சா அதுக்கு ரொம்ப ஈரமாவு இருக்க கூடாது எல்லா காஞ்சியு அப்டியே இருக்க கூடாது அ ஒரு மிதமான ஈரமா இருந்துச்சுனாக்க நல்ல வேர் வரிக்கு நல்லா எல்லா காஞ்சிடு மறுபடியு வராது அப்டியே க்ளீனா நம்ம செக்குன மாரி தா அப்டியே தா நார்மலா இருக்கு நலோ பாக்குறத் துக்கு ஆனா இப்போ நேத்து லேசா தூறல் போட்டுச்சி லேசானா ஈரோ இருக்குது இப்ப மருந்தடிச்சா ஏதோ கொஞ்சோ அதுக்கேத்த மாரி மழ வந்துச்சுன்னாக்க நல்லா காஞ்சுரு ஒருவேல நறைய மழ வந்துச்சுனா கூட அது மருந்து உ அத பொறுத்துதா காயு இல்லனா காயமலு அப்டியே இருந்துரு பாதிக்காயு பாதி அப்டியே இருந்துரு
மறுபடியு அந்த எடத்துல செடிலா வரவே வராதா
அதாவது அதனுடைய அந்த வெத போய்ட்டு வேற எதாவது வரு ஒரு நம்ம அடிக்கடி இந்த மாரி பண்ற போ க்ளீனாருக்கு காஞ்சிடு அலிய வித விதமா உரம் போட்டு கூட நம்ம செடிய வளக் க்க முடியறதுல்ல இது இந்தச்செ கல செடிக்கல்லா எதுவுமே போடாமலே நறைய செடிங்க வந்துருது
ம்மா
சேரி சேரிப்பா செடிலா நறைய வாய்னந்து தொட்டில வெக்கணுன் சொன்னீங்கலே போன வாட்டி பேசம்போது வாய்னந்து வெச்சீங்களாப்பா
ஆமா ரெண்டு செடி வெச்சுட்ட சரி இன்னு தொட்டியல்லா வாங்கி ரெடியா வெச்சிருக்க மொதல்ல ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்ட சுத்தியு க்ளீன் பண்ணீட்டாக்க அத வெக்கிறது கொஞ்சொ நல்லாருக்குனு சொல்லி யோசிச்சுட்ருக்க என்னா அத பாக்குறதுக்குல்லா ஒரு மாரி இருக்குது சர் அது அப்டி இருக்கும்போது நம்ம பூச்செடி வெச்சா பாக்கவு நல்லார்க் தெரியாதுல்ல அதா அது புல்ல எல்லா க்ளீன் பண்ணிட்டு அங்கதா லைனா வெச்சிட்லா ரோசு இந்த செம்பருத்தி பூ எலா வெத நறைய செடி வாங்கிட்டு வந்துருக் க்க அப்ற இந்த முள்ள பூ கொடி போறோ போவோல்லையா முள்ளச்செடி அதா வீட்டு முன்னாடி இருந்துக் ட்டு சின்னதா கம்பி போட்டு அப்டியே ஸ்கொயர் டைப்ல கட்டி வுட்டுட்ட அதுக்கு கொடி போற மாரி முள்ளச்செடி வெச்சில்லாம் சொல்லிட்டு அது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க அப்றோ செம்பருத்திலியே செகப்பு செம்பருத்தி இந்த தலைக்கல்லா எண்ணைல போட்டு காய்ச்சறத்துக்காகவுன் சொல்லிட்டு அது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க அப்றோ வேற இந்த பிங்க்கு கலர்ல வரு இல்லியா அது உள்ளார மட்டு ஆமா டார்க்கு பிங்க்கு உள்ளாற மட்டு ஆமா ரொம்ப பெருசாருக்கு நல்லா சூப்பராருக்கும் பாக்கறதுக்கு ஆஹ் உள்ளார மட்டு டார்க்கு ரெட்டா இருக்கு
ஆமாம்ப்பா பாத்துருக்க நானு அம்மா வீட்ல இருக்கு அது பெருசாருக்கு நம்ப ரெண்டு
அப்டியே அப்டியே பெருசா தெரியு அதா சரி இந்த கல செடி இருந்தல்லா பாக்கவு நல்லாருக்காதுன்னு சொல்லிட்டு அதெல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்ற அவ் அழகா அங்க நல்லா க்ளீன் பண்ணி வெச்சுவுட்லான் சொல்லி எல்லா கிளீன் பண்ணிட்ருக்க ரெடி பண்ணி வெச்சிருக்க அதா இப்ப இந்த மருந்து அடிக்கலாமா வேணாமான் சொல்லி ஒரு யோசன
உம்
அதாது வெல வேற அதிகோ
அப்படியா ம் ஆமா நீங்க நறைய பூச்சிங்கல்லா வருதுன்றிங்க அது க்ளீனா வெச்சிந்தாதா நம்ப நிம்மதியாருக்லா
ம்
பசங்க வெச்சிருக்கோ நம்ப அடிச்சுவுடுங்க ஒரு ஒரு டொண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இந்தா போதாதா
நா இன்னொரு மாரி கூட யோசிக்ற இல்ல ஒரு ரண்டு மண்நேரோ இருந்தாவே போது ஆனா அதுக்கேத்த மாரி ஈரம் இருக்கணு அத இன்னிக்கு மருந்து அடிச்சிட்டா கூட ஆஹ் தொடர்ந்து அதுக்கு இக்கட ஈரோ இருந்துச்சுனாக்க நல்லாருக்கு ஆஹ் நல்ல தா அத நா இன்னொரு மாரி கூட யோசிக்கிற இன்னைக்கு மருந்து அடிச்சு உட்டர்லா ஒரு வேல மழ வர்லனா நாளைக் காலைல தண்ணிய தெளிச்சு உட்ரலா ஈரோ இருக் கூலயா அந்த மாரி யோசன பண்ணிட்
சேரி செரிப்பா பண்ணுங்க என்ன சமைக்கணுமா சமச்சுட்டீங்களா
சமச்சுட்டங்க்கா நீங்க
ஆஹ் சமச்சுட்டன்ப்பா அவருக்கு சாப்பாடு கட்டணு கட்டிட்ட அன்னைக்கி நீங்க சொன்னத செஞ்ச நான் போலி அஹ் ஆனா நீங்க அ சொல்லம் போது நல்லாந்துது நா செஞ்சது சரியா வர்ல எனக்கு
சரிவிடுங்க இன்னொருவாட்டி நா நேர்லயே எல்லாங் காட்ற எவ்வளோ போட்டுக்கணு எப்டி பண்ணு சொல்ட்டு ஒரு வாட்டி பாத்தா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துரு ஈஸி தா ரொம்ப சிம்பிள் தா ஏன்னா நம்ம சொல்லி கேட்டு அத இது பண் சொல்டா நம்ம ஒரு வாட்டி பாத்துட்டு அத பண்றது இன்னு நல்லா கிளயர் நல்லா கிளீனா வருண ஆ சாப்டவு நல்லா இருக்கு
அன்னைக்கி மீன் கொழம்பு வச்சீங்களே என்ன சொன்னாங்க அண்ணா
நல்லாருந்ச்சி கா நல்லா இருக்கு அப்டினாங்க பரவால்ல ஃபஸ்ட் டைமே எல்லா நல்லா வெச்சிருக்க யாரு கிட்டயா கேட்ட செஞ்ச அப்டின் எல்லா கேட்டாங்க சொன்னே இந்த மாரி ஃப்ரெண்டு் பண்ணாங்க அவுங்ககிட்ட இப்பதா செஞ்சே அப்டின்ன ம் நல்லா இருக்குப்பா அப்டினாங்க ஆமா நீங்க என்ன சமச்சிருக்கீங்க இன்னைக்கி பேன்
இன்னைக்கி தயிர் தாப்பா வச்சே டெய்லியு என்னா கொழம்பு வெக்கிறது நேத்து சாம்பாரு முந்தா நேத்து கீர கார கொழம்பு சிக்கன் கொழம்பு முஞ்சு போச்சி இந்த வாரோ ஃபுல்லா என்னா செய்யறது இன்னிக்கி சேட்டர்டே அதனால இன்னிக்கி தயிரு
ம் நாளையில சாய்ந்றோ ரெண்டு டைம்மு செய்வீங்ளா
ஆமாப்பா காலைல டிஃபனு இட்லி சட்னி வச்ட்டே மதியோ கோவக்கா தயிரு முஞ்சிர்ச்சி காலையில மதியோ நைட்டுக்கு நைட்டு தா செய்யணு இன்னைக்கு சப்பாத்தியு சென்னாவு பண்ணிட்லான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கே
நல்லாருக்கு நல்லாருக்குகா
சென்னா எப்டி பண்ணு சொல்லுங்களே
நா வந்து நார்மல்க்கு நார்மலா இந்த சிக்கன் கொழம்பு மசாலா வெக்கிறோ இல்லையா
ஆமா
ஆ லேசா இந்த தேங்காய் எண்ணெ லேசா அரச்சி ஊத்துவே கடசியா
கடசியா
அப்டி சிலர் போட்றாங்க இந்த வெ பிரியாணி எல தக்காளி இதெல்லா போட்டு செய்றாங்க சிலர் தயிரு கூட அதுல தயிரு கூட ஊத்தி செய்றாங்க
அப்ப இந்த ஹோட்டல் எல்லா பாருங்க ஆமா இங்க ஒரு அண்ணா இருக்கறாங்க அவுங்க ஹோட்டல்ல சமைக்க போறாங்க செரி அவுங்க எப்டி செய்றாங்கனாக்க பால் ஊத்துறாங்க நல்லா கெட்டியா ஆமா பால் ஊத்துறாங்க நா நார்மலா சிக்கன் கொழம்புக்கு எப்டி மசாலா வெக்கிறமோ வெச்சிட்டு கடசியா பால் காச்சிட்டு அதுல சும்மா கொஞ்சமா ஒரு டம்ளர் சின்ன டம்ளர்ல ஒரு அர டம்ளர் பால் ஊத்துவாங்க நல்லா இருந்துச்சி டேஸ்டு அவுங்களுக்குதா பட்ட லவங்கோ எல்லாமே வணக்குவாங்க தக்காளி வெங்காயெல்லா வனக்கிட்டு ஆ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி பொடி எல்லாமே போட்டு நார்மலா நம்ப எப்டி சிக்கன் கொழம்பு செய்றமே அதே மாரிதா செய்றாங்க சென்னாவ தனியா வேக வச்சி வச்க்கிறாங்க ஹலோ கேக்குதா அப்றோ அதுல போட்டு ஆ அதுல போ டு மிக்ஸ் பண்ணிட்டு தேங்கா அரச்சி ஊத்துறாங்க கடசியா
அதனால தாப்பா ஓட்டல்ல இருக்க குருமால்லா ஒரு மாதிரி ஒயிட்டாருக்கு ஒரு மாரி வித்தியாசமான டேஸ்ட் இருக்
ஆமா ஆமா ஆக்ச்சுலா நா கேட்டே அதாவது சாப்டா நல்லாருக் செரி செரி செர் கேட்டுட்டு ஃபாலோப் பண்ணாங்க எல்லாமே இதே மாரிதா செஞ்சிட்டு கடசியா ஒரு அர டம்ளர் பால் ஊத்துங்க அந்த டேஸ்ட்டே டிப்ரெண்டா இருக்கு அப்டின்னாங்க
அதுதா அதுதா குருமாலா ஒயிட்டா இருக்குது நம்ப எப்டி ஒயிட்டா வருது ஒயிட்டா வருதுன்னா பாலு தயிருல்லா மிக்ஸ் பண்றதுனாலதா அது ஒயிட்டா ஆயிறாபோது
தேங்காய கூட கூடவே அரச்சி ஊத்திர்பா ஆனா அவங்க தேங்கா அரச்சி சிலா கடசியா தேங்கா நைசா அரைச்சு ஊட்டுவாங்க தேங்காவு ரெண்டு ஜீடி அதனால கடைசியா ஊத்துவாங்க தேங்கா அந்தப்ப இது ஊ எனதுமே சும்மா ஒரு ரெண்டு நிமிஷந்தா கொதிக்க விடுவாங்க அதா கொஞ்ச பால் ஊத்திட்டு எறக்கிடுவாங்க
பால் தானே ஒரு அர டம்ள பால் தானே ஊத்த சொல்றீங்க ஊத்திதா டேஸ்ட்டு எப்டி இருக்குன்னு பாப்போமே
முக்கா டம்ளர்லா ஊத்தி பாருங்க நானு இன்னு செய்யல நானு இன்னு செய்னு அந்த மாரி செஞ்சு பாக்கனு
செரி செரி செஞ்சு பாத்துட்டு நா உங்களுக்கு எப்டி இருக்குன்னு சொல் றே எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு உங்களுக்கு கூப்புறே
ஆ ஓகேப்பா ம்